கேக்குதா? ஹலோ
ஹலோ
அ ஆ கேக் கிதுங்க
உ வாய்ஸ் ரொம்பா ஸ்லோவா கேக் குது
இப்ப கேக்கிதா?
ஆ ஓகே
ம் வணக்கம் சாப் டாச்சா?
ஆ வணக்கங்க சாப்டுட்டோ நீங்க சாப்டீங்ளா?
ஆ ஆ சமையல்லா ஆயிடுச்சு ப்டாச்சு இப்பதா ஃப்ரெண்ட்டு கிட்லா பேசிட்டு ஃப்ரெண்டு கிட்லா பே அ கேக்குதுங்க இப்ப இப்பதா ஃப்ரெண்ட்ஸ் நண்ப தோழிக்கிட்லா பேசிட்டு ந பழைய ஞாபங்கள்லா வந்துச்சு நம்ம குழந்தை பருவத்துல இருந்த அந்த ஞா பகமே ஒரு ச் ஸ் சந்தோஸமான ஒரு இது இப்ப அத பத்தி நம் பேசலாமா?
கண்டிப்பா கண்டிப்பா
ம்
நம்ம சின்ன வயசுல இருக்கு போத அ இருந்த பிரண்ட்ஸ பிரண்ட்ஸா இருக்கட்டும் எ எனக்கு நெறைய கசின்ஸ் இருக்காங்க கசிஸின்ஸ் பிரண்ஸா அப்படல்லா நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க கூட என்ன பண்ணோடா எல்லார குரூப்பா கால்பண்ணி நேதா பேசிட்டே இருந்தோ ரொம்ப நா பேசட்டு இருந்தோ பேச ஆரம்பிச்சே டை போறதே தெரியாது இல்லைங்களா நாங்க நேத்து அவ்ளோ நேர பேசிட்ட இருந்தோ சும்மாவே கால் பண்ண ரொம்ப நேரம் பேசுவோ வாங்க என் கொஞ்ச எல்லார குரூபா சேந்தோமா அவ்வோளோ நாழி பேசிட்டு இருகம் போது நல்ல பழைய நினைவுகள் அவ்வுளோ அ அப்போ அத பண்ணனு இப்ப இத பண்ணணும்னு சொல்லிட்டு நா சின்ன வயசுல இருக்கு போது நா ரொம்ப எப்படின்னா ரொம்ப சைலண்டா நாங்க கிடையாது ரொம்ப துருத்துருனோ இருப்பே ரொம்ப நாட்டியா இருப்பே என் தங்கச்சி கொஞ்சம் சைலண்டா இருப்பா அப்பனா எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லா புள்ளதானே சொல்ற பேச்சு கேட்டுட்டு உட்காந்துருக்குல்ல நீ கேக்குறியாங்க அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு இன்னைக்கு தெரியுது நம்ம கேட்டிருந்தா இன்னைக்கு நம்ம பிள்ளையும் கேட்டுருக்கோமோன்னு தோணுது
இந்த பழைய விஷயங்கள் பழைய நாமங்களாவே மனசுக்கு சந்தோஷ தான் குடுக்கும் பழைய விஷயங்கள் நம்ம பேச பேசிட்டே இருந்த ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்போ நம்மளுக்கே தெரியாது டைம் போடுறத பத்தி நம்ம சைக்கிள் ஓட்டனது விழுந்து விழுந்து எதிரச்சு சைக்கிள் ஓட்டனது அப்புறோ சைக்கிள் வாங்கறது கூட நம்ம கிட்ட நம்ம போதிய வருமானம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களே வாடகைக்கு எடுத்து நம்ம சைக்கிள் ஓட்டுவோ ஆ ஒன் ஆவரு ரென்க்கு எடுத்து நம்ம சைக்கிள் ஓட்டி அத ஓட்ட திரும்ப ரிட்டன் கொடுக்கும் போது அத விழுந்து விழுந்து எந்திரிப்போ அதெல்லா இப்ப நினைச்சாலே ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்படிய எல்லா ஓட்டியிருப்போ நம்ம சைக்கிள் கீழே விழுந்து விழுந்து எந்திருச்சு நல்ல
கண்டிப்பா கண்டிப்பா சைக்கிள் சொன்னது சைக்கிள் நம்பகம் கண்டிப்பா யாரரு கேட்டாலு எல்லாரு்கிட்டயும் ஒருத்தத்தவங்களிட்டயும் சைக்கிள் பத்துன ஒரு நினைவு இருக்கு இல்லையா என்னோட ஒரு சின்ன நினைவுகள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நானு சைக்கிள் நீங்க சொன்ன மாரி எனக்கு அப்ப சைக்கிள் எல்லா யாரும் வாங்கி குடுக்கற அளவுக்கு இல்ல அக்சுவலி எங்க அப்பா மட்டுதா சைக்கிள்ல வச்சிருப்பாங்க அப்பல்லா வண்டியே கிடையாது எல்லார வீடலயும் அப்பாங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய சைக்கிள் இருக்கு நீங்க சொன்ன மாரி வாடகை சைக்கிள் ஆனா ஊர்ல கிடைக்கும் இல்லயா அந்த மாதி வாடகை சைக்கிள் வாங்கி நா ஓட்டிட்டு இருந்தப்போ எங்க ஊர்ல ஒரு சை குழி நோண்டி வச்சிருந்தாங்க நீடமா தெரு நீட்டுக்கு குழி நோண்டி இருந்துச்சு நா சைக்கிள் ஓட்டிட்டு போகும் போது சைக்கிள் கொண்டு போய் அந்த குழிக்குள்ள விட்டுட்டே குழிக்குள்ள விட்டது கீழே விழுந்ததும் சேரி விழுந்துட்டோ அப்படின்றதெல்லா எனக்கு தெரியல அந்த குழிலயே ஓட்டிட்டு போயிட்டே இருக்கே ஏன்னா எனக்கு ஓட்ட மட்டும் தா தெரியும் நிக்க வைக்க நிப்பாட்ட தெரியாது என் அக்கா எனக்கு பின்னாடி புடிச்சிட்டே வந்தா அவ விட்டுட்டா விட்டதுனால தா நா அதுக்குள்ள போய்வே அந்த குழிக்குள்ள போய் இறங்கிட்டேன் அந்த குழிக்குள்ளே இறங்குனது குழி குள்ளேயே ஓட்டிக்கிட்டே போறே என ரெண்டு சைடு கால் முட்டி அந்த கால எல்லா அப்ப சைடல மண்ணுல தேஞ்சி தேஞ்சி தேஞ்சு ரத்த வருது என் அக்கா பின்னாடியே கட்டிட்டே வந்து நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்றா நா உன்னை பிடிக்கதானே சொன்னே என்ன நிப்பாட்டை சொல்ற வந்து புடி வந்து புடின்ற கால கீழ வச்சா நின்னுடும் கால கீழ வை கீழவைன்னு சொல்ற அது கூட தெரியாம ரெண்டு
அது மட்டுமா அப்பல்லா வந்து டிவி எல்லா அதிகமா யாரு வீட்லயு இருக்காது பக்கத்து வீட்டுல போய் பாக்கறது அந்த மாரி இருக்கு அப்புறோ கதை பேசுறது அப்புறம் பாண்டி விளையாடுறது பல்லாங்குழி விளையாடுறது து சோ அது அப்ப வந்து நெறைய விளையாட்டு ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க நெறைய இருக்கு இல்லையா அப்ப டிவியோட இது கம்மிதா யாருக்கு அதிகமா டிவியே இருக்காது பக்கத்துல போய் பாக்குறத நம்மளோடைய இப்ப அந்த ஒளியும் ஒளியும் அந்த மாதிரிதா பாப்போம் இல்லையா அப்போட இதே வ விளையாட்டே ஜாஸ்தியா இருந்த போது நினைவுகள்ளே இன்னுமே நினைச்சவே சந்தோஷமா இருக்குது நம்ம பசங்க இப்ப அந்த அளவுக்கு விளையாடுறாங்களான்றது கொஞ்சோ கம்மியா இருக்க மாரி இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது என்னமோ உண்மைதா அவங்க என்னன்னா அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குங்க அவங்க எப்படி வந்து வெள விளையாடுவாங்க நீங்க சொன்னீங்கல்லையா டிவி இருக்காதுன்னு எனக்கு நல்ல கொஞ்ச விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தன்னா எங்க ஊர்ல ஒரே ஒரு டிவி இருக்கு அது வந்து பஞ்சாயத்து போடு டிவி பஞ்சாயத்து போட்டுல தா இருக்கு அந்த டிவி பஞ்சாயத்து போட்டு டிவி அப்படின்னு தா அதை சொல்லுவாங்களே எல்லாரு ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமண்ண ஆயிடுச்சுன்னா அந்த ஒளியு ஒலிய பாக்கறதுக்காண்டி ஊரே ஒரு இடத்துக்கு தா வரும் ஊரே ஒரே இடத்துக்கு தா வரும் அந்த ஒரே ஒரு டிவி தா இருக்கு அது போல இந்த பெரியவங்களா அப்பல்லா நியூஸ் கேக்குறதுக்கு மல வருமானு பாக்கணு அப்படின்னாலும எல்லாரு வீட்லயும் ரேடியா தா இருக்கு டிவி பாக்கணும்னா எல்லாரும் ஒரே இடத்துக்கு போவாங்க அது போல நைட்டு ஏழு மணிக்குதா அந்த டிவி ஓபன் பண்ணுவாங்க ஒன்பது மணிக்கல்லா க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு மேல ஓடவு விட மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து ஒரு கண்ட்ரோலே இல்ல வந்தா டிவி தா டிவி தா பார்க்கணு ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளோ எனக்கு பிடிச்சத பக்கல உனக்கு பிடிச்சத பக்கல எனக்கு எவ்வளோ நேர கொடுங்க உனக் எவ்ளோ குடுங்க இந்த பிரச்சனைய தா பேசுறாங்க அவங்களுக்கு கண்டதே எல்லாமே தேவையானதெல்லா வீட்டுல இருக்கு நம்மதா இப்ப சைக்கிள் வேணும்னா கேட்டு கெஞ்சி அழுத வாங்கி அத வாங்கிருக்கவே என்னாலா வாங்கினதே இல்லைங்க எனக்குன்ன சைக்கிள் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு நா அழுததோ திட்டு வாங்கினது இதெல்லா அதிகோ கடைசிவரைக்கு சைக்கிள வாங்கல ஆனா இ இப்போ இருக்கிறதுக்கெல்லா எ பொண்னே வச்சுக்கொங்களே சைக்கிள் என்ன போதா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறாங்க அந்த சைக்கிளை ஓட்டாமலேயே ஒரு வருஷமா வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேது அது
கண்டிப்பா அது நம என்ன சொல்றது ஏங்கி நம்ம வாடகை ச சைக்கிள் எடுத்து அது ஓட்டுறோட அனுபவ சந்தோசமே அது வேற மாரி இருக்கு நா சைக்கிள் ஓட்டுறே சைக்கிள அதுலதா நம்ம கத்துக்கிட்டதே சைக்கிள் ஓட்டுறது இல்லையா அது மாரி அஞ்சாங்கல் விளையாடுறது அந்த மாரி அந்த பழைய ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போறது வர்ரறது அது அங்க போய் அங்க வீட்டுல சாப்படுறது அந்தோட அனுபவமே இப்ப நினைச்சா கூட சந்தோஷத்துதா ரொம்ப
கண்டிப்பா கண்டிப்பா ப படிசுல என்னட்டேன்னா அப்ப கூட்டாச்சோறு ஆக்கி சாப்பிடுறது ம் எங்க வீட்டுல அவங்க அவங்களு வீட்ல இருந்து ஒரு ஒரு பொருள் எடுத்துட்டு வந்துடணும் எடுத்துட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து கூட்டாச்சோரை சமைச்சு சாப்பிடுறது அதெல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கு அது செய்யறதே த்தரோண்டுதா இருக்கு அது நல்லாவு இருக்காது நல்லா இருக்காது செய்ய தெரியாது இதல்லா தாண்டி அப்போத வீடல இருந்து ஒரு கொஞ்சோ கொஞ்சமா எடுத்துட்டே அரிசி ஒருத்தவங்க பருப்புறத்தங்க அப்பட எல்லா எடுத்து வந்து வச்சுட்டு சமைச்சு அதை சாப்பிடும் போதுல்லா அந்த சந்தோஷல்லா வேற மாதிரி இருக்கு இப்ப இருக்கிற பசங்களுக்குல்லா அத சொன்னா கூட கண்டிப்பா தெரியவே போறது கிடையாது அப்புறோ ஒரு சில பேர் எல்லா அப்படியா அப்படின்னு கேக்குற பிள்ளைங்களு இருக்காங்க ஒரு சில பிள்ளைங்க இருக்காங்க சி இதுவா அப்படின்ற மாதிரி இருக்கு அதோட ஃபீல் என்னன்னு அனு
ஆமா ஆமா நாங்க என்ன சார் பண்ணுவோ ஒன்னு ஒவ்வொரு வீட்ல அரிசி பருப்புலாம் எடுத்துட்டு வந்தது சமைச்சி குக் பண்ணிடுவோ ஆனா அது குக் பொங்கல் வப்போம் பொங்கல் அப்போ அந்த அரிசி வே கறதுக்கு முன்னாடி நாங்க வெள்ளத்த போட்ருவோம அந்த அரிசி வேகவே வேகாது எனக்கு தா நறையா சாப்டுவே ஏனா பொங்கல் வக்குறது முன் நா தா நறயா சாப் நறயா சாப்டுவ எல்லாருமே சொல்லுவோம் ஆனா அரிசி வேகறதுக்கு முன்னாடியே வெள்ள போட்டுருவோம் அப்புறம் சாப்படவே முடியாது எனக்கு வேணா எனக்கு வேணாம் நீயே சாப் அப்புற நீதான அதிகமா கேட்ட நீதான அதிகமா கேட்ட அப்டி சொல்லுவோம் நாங்களே அந்த பயர்லாம் வச்சி பண்ணி அந்த பாட் வச்சி அந்த குக் பண்றோம் இந்த அருவுமே அந்த சந்தோஷந்தா அது
கண்டிப்பா நா வந்துட்டு க வெளியில எல்லாம் வளையாடம் போதெல்லாம் சின்ன வயசுல வீட்ல வயல்லலா போயி வெளயாண்டுட்டு இருக்கமோதெல்லாம் வயல்லல்லா குட்டி குட்டியா இந்த குருவி முட்ட காட முட்ட அந்த மாரி குட்டி குட்டியா கொ கு குருவிங்க முட்ட கூடு இதெல்லாம் அங்க பூண்டுக்குள்ள செடிக்குள்ளலா இருக்கும் நாங்கல்லாஸசின்ன வயசுல என்ன பண்ணுவன்னா அத எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அத சாணிக்குள்ள வச்சி அத நறையா நம்ம ப நெருப்பெல்லாம் மூட்டி க சத்தையெல்லா போட்டு அத கொளுத்தி வேக வச்சி அத அதல்லா எடுத்து சாப்ட்டுருக் கோ அதல்லா இப்போ இப்போ இப்போ கிராமத்துல இருக்கிற பசங்கள போய் கேட்டாலே இதெல்லாம் பண்ணீங்களா இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்டின்ற மாதிரி கேப்பாங்க அப்புறம் வந்துட்டு பனம்பழம் வந்து சுட்டு சாப்பறது அந்த பனம்பழம் ஆக்சுவள எனக் பணம் பழம் பிடிக்காது ஆனா எல்லாரு கூடயும் சேந்து அத ஓடி போயி அங்கியு இங்கியும் எடுத்துட்டு வந்து போட்டு நறையா அதுக்காக சத்தையெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு அதை கொளுத்தி எடுத்து மத்தவங்கல்லாம் சாப்படறத பாப்ப நா சாப்பட்டதில்ல எனக்கு அதுல அவ்ளோவ லைக் பண்ணமாட்டேன் அது புடிக்கல ஆனா அத பாக்கும்போது எனக்கு அவங்களோட சேந்து நானும் ஓடி போயி அத எல்லாத்தையும் எடுக்கறது சேக்கறது அப்டின்னும் போது எனக்கு ரொம்ப புடிக்கும் எங்க வீட்ல நறையா மரம் இருக்கும் எங்க அம்மா திட்டுவாங்க வீட்ல அவ்ளோ இருக்கு நீங்க எல்லாம் போயிட்டு என்னன்னா பச பசங்க கூட சேந்துட்டு தெருவுல போயிட்டு பொறுக்கிட்டு இருக்கீங்க அந்த தெருவுல இருந்து பொருக்கிட்டு வந்து வச்சிட்டு சாப்பறீங்க அப்டின் சொல்லுவாங்க நா சாப்படவே இல்லமா அப்டின் சொல்லுவ அவுங்களோ போறது எனக்கு ஒரு சந்தோஷம் அவ்ளோதா அப்டின்னுவ
சாமிக்கு கோயில் கட்டுறன்னு சொல்லி நாங்க மண்ண எடுத்து தண்ண ஊத்தி அது ஒரு கோயில் மாரி கட்டி அதுல ஒரு சாமி போட்டோ வச்சி டெய்லி ஸ்கூலுக்கு போமோது சாமி கும்படறது அந்த மாரிலா வெளயாடுவாங்க கோயில் கட்றோம் கோயில் கட்றோ சொல்லி மண்ணெல்லாம் எடுத்து பண்றது தண்ணி ஊத்தி நீ இத கொண்டு வா நீ இந்த சாமி கொண்டு வா நான் அந்த சாமி கொண்டு வர சி அந்த செலைய அப்டி கொண்டு வீட்லல கொண்டு வந்து வச்சி வீட்டுக்கு முன்னாடி சைட்ல எடம் இருக்கும் கொஞ்சம் காலி எடம் அந்த எடத்துல நாங்க அப்டே கட்டுவோம் கட்டி டெய்லியு ஸ்கூல் போமோது சாமி எங்க வீட்ல சாமி கும்படறோ இல்லையோ அங்க போயி நாங்க கட்ன கோயில் கிட்ட போய் சாமி கும்ட்டு தா போவோம் அந்த மாரி இல்ல இப்ப நெனைச்சாவே சந்தோஷமா இருக்கு அதெல்லாம்
அந்த மாதிரி நினைவுகள் இன்னும் போதுதான் நமக்கு கேக்கும்போது டே ஒரு மாரி ஹேப்பியா ஓகே நா நா கொறஞ்சிக்கோ எனக்கு என்னோட சைல்டு வீட்டுக்கு போயிட்டே அப்டின்ற மாதிரி இப்ப நா சின்ன பிள்ளையா ஆய்ட்டேன்ற மாதிரி இருக்கு நம்ம இதல்லாம் பேசும்போது பாத்தாலே எங்க வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் எட காடு மாரி ஃப்ரீயா கடக் போ அதுல வந்துட்டு நாங்க எல்லாரும் அந்த தெருவுல இருக்கிற பசங்கல்லா கொஞ்ச கொஞ்ச பிளேசஸ்ஸ ஆ ஆளுக் ஆளு புடிச்சி வச்சிப்போம் புடிச்சிட்டு அத கிளீன் பண்ணி வச்சிட்டு இது ஏன் வீடு இந்த வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது அது ஓ வீடு நீங்க ஓ வீட்டு வரக்கூடாது அப்டின்னு அந்த பிளேஸ்ஸலாம் கொஞ்ச கொஞ்சமா எடுத்து வச்சிகிட்டு இது எங்கள்து இத தாண்டி நீ வரக்கூடாது அத தாண்டி வரக்கூடாது எங்க வீட்ல இவ்ளோ இருக்கு அது இருக்கு அப்ப மேக்சிமமா இப்போ வந்துட்டு பசங்க வெளையாடணும் அப்டின் கேட்ட ஒன்னே கிச்சன் செட்டு ஆயிர கணக்கலல்லாம் போட்டு வாங்கி தராங்க நாங்கம் நாங்காலா அப்பல்லா வந்துட்டு அந்த கொட்டாங் புள்ளைங்களா சா தேங்கா எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கொட்டஞ்சி அத வச்சிக்கிட்டுதா அதுதா நறையா வச்சிருப்போம் நாலு அஞ்சினு இதுக்கொண்ணு அதுக்கொண்ணு அதுக்கொண்ணுன்னு வச்சிக்கிட்டே அத வச்சிக்கிட்டுதா வெளாண்டுட்டு இருப்போம்
சந்தோஷமா இருக்கு அந்த பழைய நினவுகள் குழந்தை பருவத் த பகிர்ந்து கொள்ளும் போது ரொம்ப நறையா பேசணும் தோழி நன்றி
கண்டிப்பா தோழி உங்களோட நான் பேசிட்டு இருந்தத பழைய நினைவுகள் குழந்தை பருவோம் இன்னும்போது அங்கே போயாச்சி நா மே போயி அத பத்தி நெ றைய பேசிட்டோன்னு நெனைக்கிறே ரொம்ப நன்றி வணக்கம்